ஹலோ
ஹலோ
சேரிக்கா
ஹலோ
கேக்குதா
கேக்குது வணக்கம் தோழரே
வணக்கம் என்ன ம் நல்லா இருக்கே என்ன பண் றீங்க
நா இப்போ உங்க கூட பேசிட்ருக்கே சாப்ட்டீங்களா
நீங்க
நா பிரேக் ஃபாஸ்ட்டே இப்பதா சாப்ட்டே
ஏ என்னாச்
ஆச்சு கொஞ்ச லே ட் ஆயிருச்சு இன்னக்கி பண்றதுக்கு அதனால இப்பதா சாப்ட்டே இனிமே லன்சுக்கு இதோ சாப்ட்டு ஒரு ஆ ஒன் ஹவர் இரு க்கு லன்ச்சுக்கு அப்புறந்தா ப்ரிப்பேர் பண்ணணு ஆல்ரெடி கறி இருக்கு ஸோ அதனால ரைஸ் மட்டுந்தா செய்யணு
இங்கயி இல்ல இப்பதா சாப்பாடு செஞ்சுனு இருக்காங்க
பிரேக்ஃபாஸ்ட் சாப்ட்டீங்களா?
பிரேக்ஃபாஸ்ட் ஆ சாப்ட்டே மார்னிங் சாப் இங்க இர்ந்து இல்ல வந்து இப்போ சிக்கன் செஞ்சிருக்காங்க
சாரி
சிக்கன்
சிக்கன் சிக்கன் அப்றோ
சாப்பாடு
சிக்க ஹலோ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க கேக்குதா
சிக்கன் சாதம்
ஒயிட் ரைஸ்
உங்களோட வாய்ஸ் எனக்கு கொஞ்சம் பிரேக் ஆகுற மாரி இருக்கு
இப்போ
ஓகே பட் இருந்தாலும் கொஞ்ச லோவா தான் கேக்குது எனக்கு ஆஹ ஒயிட் ரைஸ் சிக்கன் மார்னிங் சாப்டிங்களா
ஆமாமா
ஓகே கே
உஹம்
எங்கடா அவர் ஒர்க் பண்றீங்களா படிக்கிறீங்களா படிச்சுட்டு இருக்கீங்களா
ஆமா நீங்க
நான் வீட்டுல சும்மாதான் இருக்கேன்
சும்மாதான் இருக்கீங்களல்ல ஜாலியா இருக்கீங்க சும்மா
அப்டிலாம் இல்ல ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன் கொஞ்சோம் அப்பாகு உடம் செரி நம்ம ஜாப் விட்டுட்டு நான் வீட்ட்டு வந்து இருந்தேன் சோ அதுக்கப்புற வந்து இப்ப கொஞ்ச அப்பா இறந்து ஒரு போர் மந்த்ஸ் ஆகுது அதுனா நான் எங்கயும் ஒர்க் எதுவும் போகலே இருக்கலாம் அப்டின்னு சொல்லி இருக்கே
இல்ல ஆகாசா கய பாருங்க ஜாங்கங்களா ஆஹ் ஹலோ சொல்லுங்க
நான் பேசுறது கேக்குதுங்களா
ஆஹ் சொல்லுங்க கேக்குது கேக்குது
உங்க வீட்டுல எத்தனை பேரு ங்க யார் யார் இருப்பீங்க
வீட்ல அண்ணன் இருக்கான்
சாப்பாடு குத்து வண்ணு மான்டடா வேலடா ஆஹ் நீங்க உங்க வீட்டுல
எங்க வீட்டு்ல இப்ப என்னு பாத்தா நான் மட்டும்தான் இருக்கேன் அப்பா இல்ல அம்மா இல்ல ஆஹ என்னோட சிஸ்டருக்கு மேரேஜ் ஆயிருச்சு பிரதருக்கு மேரேஜ் ஆயிருச்சு நான் மட்டும் தான் தனியா இருக்கேன் நா ரொம்ப லெச் ஜாஸ்திலா படிக்கல நான் வந்து டுவெல்த் தான் படிச்சிருக்கேன்
டூவல்த்தா அக்கா பையன் நீங்க டுவெல்த் தான் படிச்சீங்களா இப்பதான்
இப் இல்லல்ல எனக் கு வந்து ஏஜ் ஜாஸ்தி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு டைவர்ஸ் ஆயடுச்சு
ஆ ஆ செரி செரி ஓகே ஓகே
நீங்க என்ன படிக்கிறீங்க
கேன்
படிச்சுட்டு இருக்கறீங்களா படிச்சு முடிச்சட்டீங்களா
பி காம் படிச்சுன்னு இருக்கேன்
படிச்சுட்டு இருக்கீங்க எந்த ஊர் நீங்க உங்களோட ஸ்லாங்க் வேற டிஃப்ரெண்டா இருக்குற மாதிரி இருக்கு
சென்னை
சென்னை ஓகே ஓகே அண்ணா என்ன பண்றாங்க அப் பா அம்மாலாம்
நான் அண்ணன் வந்து பி எல் படிச்சுன்னு இருக்கான் அட்வகேட்டு
பி ஏ படிச்சுட்டு இருக்காரா ஓகே அப்பா அம்மா
அப்பா அம்மாலாம் கைனீல கைனீல வேலை பாக்கறாங்க
என்ன என்ன சொல்றீங்க
கல்லினி தெரியுமா கல்லினி விவசாயம்
விவசாயம் ஓகே சென்னையில விவசாயம்ல்லாம் பண்றாங்களா
சென்னையில பண்ணுவாங்க சென்னையில ஒரு குறிப்பிட்ட இடம் தான் கொஞ்சம் இது ஒரு கொஞ்சம் சென்னையில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் நாங்க பக்கம்
கொஞ்சம் டிஸ்டன் ஆ கொஞ்சம் வில்லேஜு
ம் ஆமாமா
அதனால அங்க விவசாயம் எல்லாம் பண்றாங்க
ம்
அப்புறம் எப்படி போயிட்ருக்கு இருக்கு காலஜ் லைஃப்லாம் எப்புடி போயிட் ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க ஸ்டடீஸ்லாம் எப்படி போயீட்டு இருக்கு
காலேஜ் ஏதோ போது லைப் ஏதோ போது
சாரி
காலேஜும் ஏதோ போது லைஃபும் ஏதோ போது
செரி செரி
உம் நீங்க வீட்டு்லதான் இருக்கீங்களா வெறுப்பா இல்ல
ஆமா வீட்டுலதான் இருக்கேன்
வீட்லயே இருக்கீங்களா வெறுப்பா இல்லையா
அது பழகிடுச்சு
ஓ
அப்படியே இருக்கறிறது பழகிடுச்சு
அது எனக்கும் எப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்
அப்படிலாம் இல்ல நானும் வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து உன்ன படிக்கிறதுக்காக போனேன் முடிச்சதுக்குப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ஃபீல்டுல நான் ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்குறது எனக்கு அதுல வந்து இன்ட்ரஸ் இல்ல ஏன்னா வந்து அதுல நிறைய வந்து பின்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயி அதெல்லாம் வர்றராங்க பாத்தீங்களா சோ அவுங்க வந்து பாத்தீங்கன்னா உம் ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட் பண்றது சோ இதெல்லாம் நான் வந்து நிறைய லைவா பாத்துருக்குறேன்
ஆஹ்
லாஸ்ட்டா வந்து என்னோட மனசு ரொம்ப பாதிச்சிருந்து நான் அந்த பீல்டுல இருந்து வெளிய வந்தது ரீஸ்ஸன் வந்து ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ஒண்ணு வந்தது நான் வந்து ஐசிஐ இன்சார்ஜா இருந்தேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் கேஸ் வந்துச்சு அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா கால வந்து ரிமூவ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ண பண்ணணும்னு சர்ஜரி எல்லாம் பண்ணி எடுத்துட்டாங்க பட் அந்த அந்த பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியட்டர்லயே டெத் ஆயிட்டாரு
ஏன்
கால் ரிமூவ் பண்ணும் போது அவரு க்கு ரொம்ப சிவியர் இன்ஜுரி அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரு அங்கேயே வந்து டெத் ஆயிட்டாரு நித்தானத்துக்கு அப்புறோம் வந்து பாத்தீங்கன்னா அவுங்க வந்து அந்த பேஷண்டோட அட்டெண்டர்ஸ்ல யாருகிட்டயுமே வந்து எதுவுமே சொல்லல சோ சீக்ரட்டா கொண்டாந்தா அப்டியே ஐ சி யு லேயே கால் சர்ஜரி முடிஞ்சிருச்சு அப்டின்னு சொல்லிட்டு ஐசியுலயே கொண்டாந்து வச்சுட்டாங்க ஐசியுல வச்சவங்க எனக்கு எதுவும் இன்பார்ம் பண்ணல ஆக்சுவல வென்லேட்டர் வெண்லேட்டர் நா நம்ம சுவாசி சுவாச விரும்பி ங்களா ஒரு மிஷினு
உம் உம்
ஆ வெண்டிலேட்டர்னா இந்த சீரியஸ் பெர்சன் வந்து இருப்பாங்க அவங்களனால மூச்சு ப்ரீத்திங் விட முடியாது விட முடியாதப்ப இந்த மிஷின் தான் மூச்சு விடும் அவுங்களுக்கு சப்போர்ட் குடுக்கும் மூச்சு விடுறதுக்கு அந்த மிசின் வந்து பண்ணிட்டு என்னா அப்புறோம் டாக்டர் டாக்டர் அசிஸ்டன்ட் டாக்டர் எல்லாருமே மேனேஜ் மேனேஜர்ல்லாம் அவுட் சைடு போயிட்டாங்க நான் எனக்கு எதுவும் இன்பார்ம் பண்ணல அப்ப போய் நான் பாக்க போது பாத்தா அந்த அந்த பேஷண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா பல்ஸு பிரீத்திங் வந்து மிஷின் எவ்வளோ ஃபிட் பண்ணிருக்கறோமோ அந்த அந்த மிஷினோட மூச்சு மட்டும் தான் இருந்துச்சு பேர்சன்ட் சைட்ல இருந்து ஒரு ஒரு பர்சன்ட் கூட வரல அப்போ நான் கொஞ்சோம் பேனிக் ஆயிட்டேன் பேனிக் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து கால் பண்ணி இந்த மாரி ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி யாரும் எடுக்கல அப்புறோம் மேனேஜர் கிட்ட கால் பண்ணி பேசும்போது சார் இந்த மாரி இருக்கு கண்டிஷன் ஒண்ணுமே இல்லாம இருக்குது அப்டின்னு சொல்லவும் அப்பதான் அவுங்க சொன்னாங்க ஆக்சுவலா அந்த பேஷண்ட் வந்து ஆப்ரேஷன் தேட்டர்லயே டெத் ஆயிட்டாரு சோ அவரால வந்து அ
அவரே போயிட்டாரா இல்லன்னா அவரே போயிட்டாரா இல்ல ஃபேமில இருந்து அனுப்ச்சு வுட்டாங்களா
புரியல
இல்ல அவரே லெஃப்ட் ஆயிட்டாரா ஆபரேன்ஷன் தேட்டர்லருந்து
ஆப்ரேஷ் போயிட்டாரு மீன்ஸ் இது இறந்துட்டாரு
ஓஓஓ
ஆப்ரேஷன் தேட்டர்லயே அந்த பேஷன்ட் வந்து டெத் ஆயிட்டாருன்னு சொன்னாங்க
அந்த வெள்ளியாலியா
ஆ டெத் ஆயிட்டாரு வந்து அதனால வந்துஅவ அவுங்க மார்னிங் தான் நா இன்ஃபார்ம் பண்ணுவோ அப்பிடின்னு சொல்லி ம் ஆ அவங்க உன்னொன்னு ஐ சி யு ல வச்சிட்டாங்க அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா அன்னக் கி இன்னு ஆ அவுட் சைடு வந்து ஓ பி கொஞ்சோ பிஸியா இருந்ததுனால எல்லா ஸ்டாஃபு அங்க போயிட்டாங்க நா மட்டுந்தா இருந்தே நா மட்டும் நைட்டு அதுவு ஐ சி யூ ல பேஷண்ட் வேற இல்ல அப்போ அந்த டைம்ல வந்து பா த்தீங்கன்னா நா வந்து அவரு கூடயே இரு அந்த டெட்பாடி கூடயே நைட் ஃபுல்லா இருந்தே
ஆ நீங்க அப்பயே சொல்றது நீங்க நைட்டே போய் சொல்றது
நைட்டு எதுவு சொல்லலையே
யேன் சொல்லல அதுதா சொல் அப்பயே அவர் எறந்துட்டார்ல அப்பயே சொல்லிருக்கலால்ல
அதுதா சொல்லல அதுதா நானு கேட்டே ஏன் சொல்லலேன்னு கேட்டதுக்கு இல்ல நாங்க மார்னிங்தா சொல்லுவோ அ ப்டினு மேனேஜ்மென்ட்ல இருந்து சொல்ட்டாங்க சோ அப்ப வந்து நா அவங்க மேனேஜ்மெண்ட் எடுக்கற முடிவுக்கு ஆப்போசிட்டா நம்ம எது செய்ய முடியாது நம்ம ஆ நம்ம நார்மலா ஒரு ஸ்டாஃபு
ம் ம் ம் ம்
நம்ம எதுவு சொல்ல முடி செய்ய முடியாதுல்ல அதனால நம்ம நா எதுவு சொல்லல லாஸ்ட்ல இன்னொரு கார்னர்ல வந்து ஒரு பேஷண்ட்டு அது அந்த பேஷண்டுக்கு பக்கத்துல போய் நா உக்காந்துட்டே உக்காந்துட்டு நைட் ஃபுல்லா அப்டி தூங்கவே இல்ல உக்காந்தே இருந்தே உக்காந்தே இருந்துட் டு மார்னிங் வந்து எனக் கு டியூட்டி சேஞ்ச் பண்றவங்க வருவாங்க சோ அவுங்க வந்து சேஞ்ச் பண்ண வந்தவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சீனியர் ஸ்டாஃப் அவங்க அவங்க கொஞ்ச இது அ அங்க இரு க்கறதுலயே அவங்க கொஞ்ச சீனியர் சோ அவங்க வந்து ட்டு அவுங்க மேனேஜர் டியூட்டி டாக்டர் சோ எல்லாவல்லா பிளான் பண்ணி அதுக்கப்புறோ வந்து அந்த அட்டண்டர்ஸ்கிட்ட வந்து அவங்க சொல்றாங்க இந்த மாரி அவரு வந்து எங்கனால அவர இது பண்ண முடியல அவரு எறந்துட்டாரு அப்படின் சொல்லி எப்போ நைட்டு் ஏழு மணிக்கி எறந்தவர அடுத்த நாள் எட்டு மணிக்கி சொல்றாங்க அடுத்த நாள் காலைல எறந்துட்டாரு அப்டின்னு சொல்லி சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப அந்த அம்மா வந்து ரொம்ப அழுதாங்க ரொம்ப அழுதுட்டு அவங்க வந்து சொன்னாங்க நீங்க வேணுனே எல்லாம் பண்ணிட்டீங்க என் என் வீட்டுக்கார் வந்து ஏற்கனவே இறந்துட்டாரு நீங்க இப்பதான் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து அழுதாங்க அப்போ அவங்க என்ன நினைச்சாங்க எனக்கு கொழந்தைங்களும் இல்ல நீ தான் நீநானும் தான் இருந்தோம் நீங்க எனக்கு விட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் பொய் சொல்லி நீங்க ஏமாத்தி இது பண்ணிட்டீங்க நீங்க எல்லாம் யாரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படிங்கற மாதிரி அந்த அம்மா வந்து சொன்னாங்க அதை கொஞ்சம் எனக்கு மனச கொஞ்சம் ரொம்ப பாதிச்சுருச்சு அவங்க அத பேசின வார்த்தை அவங்க அழுதது இது இந்த மேனேஜ்மென்ட் பண்ணுனது இது எல்லாமே ஏன்னா நம்மளும் வந்து ரொம்ப ரிச் பேமிலிலாம் கெடயாது நம்மளும் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்கதான் இப்போ அவங்களோட கஷ்டம் என்னாங்கற நமக்கு தெரியும் இப்ப அந்த அம்மாவுக்கு வந்து யாருமே இல்ல அப்ப எதை வச்சு அவங்க வந்து அவங்க வந்து பணம் கட்டுவாங்க ஒரு நாள் ஃபுல்லா ஐசியுல வச்சிருந்தோம் சொல்லி சார்ஜ் பண்றீங்க மிஷின் ஓடிச்சு அது இதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட எப்படி மிஷின் ஓடுது அப்படின்னா அதோட ரெண்டடே வந்து பா்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சிக்ஸ்டி தௌசன் அபவ் வரும் அப்ப இதெல்லாம் வச்சு அவங்க வந்து இது பண்ணல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த நைட் டியூட்டி பாக்குறது வந்து எனக்கு கொஞ்சம் தூங்காம இருக்குறது கெட்டே ஃப்ராளம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால நமக்கு இந்த இது வேண்டாம் அப்படினு சொல்லிட்டுஅதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டு வந்துட்டேன் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சரி ஸ்கோப் வீட்டுல இருக்க கூடாது ஏதாவது கம்ப்யூட்டர் கிளாஸ் அந்த மாதிரி ஏதாது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ்
சரி டைம் ஆயிச்சு சிஸ்டர் நான் பண்ணவா தேங்க் யூ
ஓகே நன்றி தோழா